ஆஹ் இப்ப கேக்குதா ஆஹ் கேக்
ஆஹ் கேக்குது நண்பா நம்ம ஏர் நீக பேசுனத்திலே கன்டினியூ பண்லா பா
ஆஹ் செரி
ஆஹ் நா என்ன இன்னைய இந்த மாரி வந்து நாங்கம் நறைய மண்டபத்துகலா போ வ்வோ இந்த மாரி வந்து நறைய விஷ்யத்துல வந்து அப்ரூ போ அஹ் ந அது நான் பேக் சில்லஸா இருக்குமோதே அங்க பாத்தீங்ன்னா சில டைமு வந்து எப்டி சொல்றது போய்ட்டு சாப்புட்டு வர தாண்டி சில சங்கடமான சூ சூழ்நெலையு நடந்துருக் கு ஒன்னு ரெண்டு ஆஹ் அந்த ஒரு டைமு என்ன ஆ ச்சுனா நாங்க இந்த மாரி ஃபங்ஷன் கேஷுலா போய்ட்டோ போய்ட்டு சாப்றோ சாப்புடுமோது எல்லாருமே எங்களே குர்மா குறு குறுன்னு பாக்கறாங்க எங்களுக்கு ஒரு மாரி ஆக்வோடா ஆய்ட்ச்சு சேர் இந்தமாரி சுச்சுவேஷ்னா இந்தமாரி நடந்ததே கெடையாது நாங்க கேர் அஹ் சாப்புடுவோ சாப்ட்டு வந்தோன யார் நம்புள கண்டுக்க மாட்டாங்க அந்தமேரி இருக்கு ஒரு ஒரு மாரி எல்லாருமு குறு குறுன் பாகறாங்க என்னென்னே புரியல அப்புறமா என்ன ஃபங்க்ஷனு பாக்குமோத தெரிது அது மஞள் நீராட்ட விழா ந அப்டின் சொல்ட்டு இப்ப ஏதாவது கல்யாணோ கல்யணன்னா இது பொண்ணு வீட்டுக்காரங்க பையு வீட்டுக்காரங்க மாத்தி நெனைச்சுப்பாங்க அதுவு இல்லாம இவுங்க வந்து மண்டபம் பெர் ஆனா வந்து இவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே ரொம்ப ஒரு சி ஆமா ஒரு சின்ன சர்க்கில்குள்ளேயே வெச்சு பண்றாங்க சோ அப்டின்னும் போது தெரியும்ல யார் யார் வராங்க யார்யார் போறாங்க சொல்லிட்டு அவுங்க த பச்சயா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க இவங்க வந்து சாப்பிடதான் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அந்த மாரி சங்கடமான சூழ்நிலை நடந்திருக்கு சரி இது ஒரு பக்கம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இதேமாரி ஒரு ஃபங்க்ஷனல நாங்க ஒரு பசங்க நாங்க ஒரு நாலு பேர் வந்து நைட்டு டின்ருக்கு போ இந்த மாரி பங்க்ஷன்ல இப்ப நாங்க லேட் ஆயிடுச்சு கடைசியா வந்து யாரோ வந்து ஒருத்தர் வந்த அவர் பரு பாத்தன்னா கொஞ்சம் நல்லா எங்க பக்கத்துல உட்காந்து அவர் அரசு அவரு வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கங்க இங்க இருந்து ரெண்டு பேர் வந்து எண்ணணா இதவக்கவா அதவக்கவா வந்து நா அவரு பக்கத்துல நான் ஒடக்காந்துட்டு இருந்தேன் அவரு என்ன சொன்னார்னா தீப் ப்டீனு நான் கொஞ்சம் கூப்டடேன் அவுங்க சறி காதில் வாங்கலாம் அப்டியே விட்டாங்க அவருவா என்ன பக்கலேருந்து ஏய் தம்பிக்கு ஏதோ அவ கேட்குறான் பாரு என்னன்னு குடுவை அப்டினு சொல்லிட்டு அவரு ஒரு மாரி அடத்னாரு அதுக்கப்புறம் என்ன வந்து கொஞ்ச நல்லா கவனிச்சாங்க அப்புறம்னொனே ரசம் த எ தம்பி என்னப்பா ரசம்ல்லாம் போட்டுக்கல ரசன் தனியா போட்டுக்கப்பா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நல்லா எனக்கு ஒரு மாதி பய ஆயிடுச்சு திடீர்னு இவுரூ வேற நீ எந்த வீடுப்பா யார் யாருக்குப்பா எப்டிப்பா சொந்தோம் அதுமாரி கேட்ட நல்லா ஆயிடோமோ எனக்கு வேற பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது வேற சரி ஏதாவது பண்ணிட்டு ஃபஸ்ட்க் இங்கேருந்து கிளம்பணு அப்படிங்கிற மைண்ட் செட்லே வேக வேகமா சாப்ட்டுட்டு அப்புறமா அப்டியே கிளம்பிபோனு ஷோ இந்த மாரி
ம் எங்களுக்கு ஏன் அது ஆகாதுன்னா நா பேமிலியா போக மா எங்க வைப்ஃ வருவாங்க ஆ லேடிஸ்கு அந்த இதெதல்லா தெரியோ எது எப்புடி பேச நா இதுல கூடத போவனே தவிர நா வந்து எதுக்கு யார்டையு பேச மாட்டே லேடிஸ்ட்ட அவங்க பேசிப்பாங்க ஹே அதெலாம் கொழந்தைங்க இருக்கனால நானு இந்த பசங்க ஓடுவானுங்க உழுவானுங்க நா அவ அவங்களே கவனிக்கிற மாரியே போயிருவே நானு இந்த கொழந்தைங்க இருக்கனால கவனங்கள் ஃபுல்லா எங்க மேல திரும்பறதுக் கம்மியாருக்கூ இன்னொனு பாத்தீங்ன்னா அவங்கப் பேசிப்பாங்க எந்த விழாக்கு எப்டி போணூ எப்டி பேஸ் ணூ என்ன அவுங்க உ நாம வந்து பசங்கன்னா நாம ஒரு மாரிதா யோசிப்போ லேடிஸ் இன்னெரு மாரி யேசிப்பாங்களே அப்டிங் சொன்னீங்க மன்த்தில் போனா தெரியலன்றீங்க ஆனா ஒரு லேடிஸ் கூட இருந்தாங்கன அவுங்க எப்ட் தெரியுங்ங அவங்களுக் தெரியும்லே எப்டிப் ப்போ எதுக்கு போனு எதுக்கு போக்கூடாதுன்னு ப்டி பேசணூனு அத்னால எங்ளுக்கு அந்த ப்ரச்சன வந்தத் துல்ல அப்டியே வந்தாலு எங்க பசங்களே கை நீட்டிருவோ இப்ப கோயிலுக்கே போறன்னு வச்சுக்கோங் ம் இப்ப கோயிலுக்கே போறன்னு வச்சுக்கோங்களே கோயில்ல சாப்பாடு கூட்ட ன வரிசை நிக்கூ நெறைய கோயில்ல கூட்டமா தான இருக்கூ பாடுக்குங்கனாலே அந்த கியூல நிக்கணூ அந்த சாமியே பாக்க நிக்கிறாங்க பாரத்தீங்களா அப்ப ஏ பசங்கள காட்டி உள்ள போயிருவோ அவனுங்க அழுகுவானுங்க ஓடுவானுங்க பாருங் கொழந்தைங்க இருக்குங்க பாத்துக்கோங்க அப்டின் சொல்லியே நெறைய எடத்துல நாங்க எ பசங்க பெருசாயிட்டா ஒன்னும் பண்ண முடியாது சின்ன பசங்களாதா பசங்கள காட்டியே நாங்க வந் து அப்டியே நா நெனைச்சிட்ருப்பேனே அப்டி கண்டுபிடிச்சாங்க பசங்க ஆசைப்பட்டுச்சுங்க ஏதாவ் ஓ ல சாப்புடனு கூட்டு வந்தாங்கனா சொல்லுவாங்க கொழந்தைகளே காட்டியே நாங்க அந்த விஷயங்கள்ல கேட்டாங்கன்னா ப்ளான் வச்சிருப்போ ஏ பி சி பிளான்ல இருப்போ அதுக்காக காசு குடுக்காமலா சாப் டு வரமாட்டோ ஒழு ப்ராப்பரா பேர் எழுதி என் என்னன்னு ஒரு ஊர பேர போட்டு ஏதோ ஒன்னு போட்டு ஐநூற்ரூபாவ்து வச்சுட்டு வந்துருவோ இருந்தாலூ வந்து என்ன சொல்லா அப்படின்றதுக்கான இது வந்து நாங்க ஆல்ரெடி வச்சி கடசி ஸ்டேட்டஸ் ஸ்டேஜ்
அது நீங்க ஃபேமிலின்றதுனால அப்டி நாங்கல்லா எப்டின்னா என்னடா கேட்டுற போறாங்க சாப்பாடு வேஸ்
சாப்பாடு இன்னொன்னு சாப்பாடு யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அது ஒரு தெரியும் ஒருத்தர் யாரு சாப்பாடு சாப்பிட வேணாம்னு சொல்ல மாட்டாங்க
உம் இந்த அப்ப சில பேர் இருக்காங்க சில பேர் வந்து மேக்சிமம் வந்து இந்த இந்தமாரி எந்த விஷயத்த கண்டுக்க மாட்டாங்க இதுவரைக்கும் அந்தமாரி
உம் உம் நம்மோட மனசு நம்ம தப்பு பண்றோன நம்ம ஒரு மனசு இதா அது உம்
ஃபங்கஷன் வச்சாலும் நாம இந்த மாரி யாரையும் இது பண்ண போறதுல அப்படியே தெரிஞ்சாலுமே அவங்க ங்க என்ன பனம் எதுவுமே கண்டுக்க மாட்டங் ட்டாங்க செரி நீ கல்யாணம் ஒரு விஷயம் இருக்கு நான் ச்சு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன் அப்போ அதில் விஷயம் பாத்தது என்னன்னா இதுக்கு ச்சு முன்னாடிலா பாத்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது சங்க காலானா நம் பழ தமிழர்கள் இரு இருங்க இல்லையா இந்த மாரி வந்து ஏதாவது விழாக்கு மக்கள்லா வந்தா இல்ல கல்யாணம் நடந்தா ச்சு விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க ச்சு அது என்னன்னா விருந்து என்ற ற விருந்து அப்படின்ற சொல்லுக்கு அர்த்த த்தம் வந்து புதுமை அப்படின்னு சொல்ல புதுமைன ச்சு புதுசா யார வரட்டும் ல்ல அவங்களுக்கு விருந்து அளிக்கும் இப்ப ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நம்ம தெரிஞ்சு உ மட்டும் கூப்பிட மாட்டாங்க அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஆமா தெரியாத மக்கள் வரும்போது அவங்களுக்கு உணவு அளிக்கணும் உணவு அழிச்சுட்டு அவங்க அந்த உணவு அழிச்ச திருப்தியில் என்ன பண்ணும் வாழ்த்துட்டு போவாங்க அதுதான் வந்து முழுமையான சொல் வந்து விருந்தொம்பல் அப்படின்ற ஒரு விஷயம் ச அந்த அப்படி இருந்த விஷயம் தான் இன்னைக்கு இப்படி மறிவி நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும் அதை இன்வைட் பண்ணி அப்படின்ற விஷயம் இது வந்திருக்கு அந்த மாரி விஷயம் வந்து அது நான் அதைப்ப ஃபர்ஸ்ட்டு அதெல்லா தெரியாது அதை படிக்கும்போது தெரிஞ்சிட்டமே அது கொஞ்சோ ஒரு அது என்னடா இது ஆஹ் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது ஆஹ இப் இப்ப நெறைய விஷயங்கள் ஒவ்வொரு தங்களுக்கும் நமக்கு புடிச்சது விஷ உணவுகளை பத்தி பேச னோம் இத தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ப்ளேஸுக்கு போலா போகணும் அப்படின்ற ஆச இருக்கும்ல அ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாக்கணும் அப்படின்ற ஆசாக இருக்கும் அந்ததிரி உங்களுக்கு எதாவது இந்த இடம் அந்ததிரி ஏதாவது உங்களுக்கு ஆச இருக்கா
இப்பங்களா இப்ப நான் இந்த ஒரு நான் பாக்குற வேல இருக்கு பாத்திங்களா இந்த வே எனக்கு நார்ம் ம்ப்ளாவே ஊர் சுத்தணும்னு ஆச எங்கேயாச்சு டிராவலர்ண்ணா ஒரு ட்ரவலதா இருக்கணு இந்த ஊருன்னு கெடையாது நா ஊர் சுத்திக்கிட்டே இருக்கனு எங்கயாது டரால் பன்னி க்கிட்டே இருக்கனு இந்த ஊர் இந்த ஊர்தா இந்த ஊர் போய் சுத்தி பாத்தர்னு கெடயாது நா வந்து நா வந்து டுறிஸ்ட் கெடையாது ட்ராவல்லர் எனக்கு எங்கயாச்சு போய்டிட்டே இருக்கணு இந்த உலகத்தே சுத்தணு எப் என்ன என்னோடய என் படிப்பு முடிஞ்சு உனக்கு என்னடா வேலை வேணு எப்படிப்பட்ட வேலை வேணுன்னு எனக் கேக்கு போது நா சொன்ன மொதல் கா கே ஆன்சர் என்ன நா உலகத்தையே சுத்தணு அப்படினு இப்பயு அதா சொல்லுவே உலகத்தையே சுத்தணு அவ்வளோதா அதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஒரு அஞ்சு கண்ட்ரி போயிருக்கே அப்புற இந்தியில சுத்துறே பட் ஆனா எப்பயுமே எனக்கு ஊர் சுத்தணு எங்கயாச்சு வெள ஊர் போகணு வெளிநாட போகணு வெளி மக்களை பாக்கணு வெளி மக்கள்கிட்ட பேசணு அவங்கள கல்ச்சரை தெரிஞ்சுக்கணு ஆஹ் அப்டியே எங்கே ட்ரெயின்லயோ பஸ்லயோ ஃப்ளைட்லயோ எங்கேயு ட்ராவல் பண்ணணு இயற்கையை சுற்றி பாக்கணு செயற்கையு பாக்கணு இயற்கையு பாக்கணு எல்லாத்தையு பாஸ் அ சுத்தி பாக்கணு அவ்ளோதா ஸ்பெஷலா இந்த இடத்துக்கு போய் பாக்கணு இந்த இடத்து பாக்கணு அப்டிலா ஆர்வ கெடையாது ஆனால் ஊ சுத்திக்கிட்டே இருக்கணு எவ்ளோ கஷ்டப்பட்டாலு நா ஊர் சுத்தணு அதுக்கான ப ப பணத்த சம்பாதிக்கணு ஊர் சுத்தனு இதுதா என்னோட ஆஹ் க சந்தோஷ இதா வேலையு அந்த மாதிரி வேலைய நான் செலக்ட் பண்ணிட்டே அந்த மாரி இன்னமு நெனைக்கிறேன்னு வயசு ஆகற வரைக்கு நா ஊர் சுத்தணு எங்கயாச்சு ஊ சுத்திக்கிட்டேருக்கனு ஏதா டிய பிளேஸ் கெடைச்சா போயிட்டே இருக்கணு இதா என்னோட இதுவே உ நீங்க எங்காச்சு போகணு ஏதாச்சு ச்சு இந்தஎடத்து போய் பாகணு உங்கடனு ஆசை இருக்கா
ஆ நீங்க சொன்னமார் அந்த மாரி இந்த எடத்துக்கு போனும்னு அந்த மாதிரி ஆ ல்ல ஏன்னா நெறைய வந்து ஆஹ் தமிழ்நாட்டை தாண்டி வெளியிலப் போலா மொதல்ல தமிழ்நாட்டில் இருக்க நம்ம ஊர பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணு ஒரு பக்கத்து ஊரில் இருக்கற விஷய நம்மளுக்கு தெரியாத விஷயமே இருக்கூடாது தெரியாத எடங்களே இருக்கூடாது தமிழ்நாட்டில ஆ ஒரு என் இந்த மாதி சொல்றனா சுற்றுதா சுற்றுலா தலங்கள் ஒரு கோவிலா இருக்கலா இல்லை வேறு எதாவது ஒரு ஆஹ் டூரிஸ்ட்டு ஸ்பாட்டா இருக்கலா அந்த மேரி மான விஷயத்து எல்லாத்தக்கு போய்பாத் போய்ட்டு வரனு அந்தமாரி ஒரு இது இருக்கு ஆஹ் அதன் பிறகு பாத்தீன்னா நீங்க சொன்ன மாரி வந்து எனக்கு வந்து இந்த ட்ரெக்கிங் அந்த மாரி விஷய கள் பிடிக்கும் லாங் டம் எப்டின்னா சிம்பிளா வந்து பஸ்ல அந்த மாரி எல்லா போயிட்டு ஒ கார்ல அந்தமேரி போகாம ஏதாவது விஷயம் நா நம்ம டைம் ஸ்பெண்டி ஒரு விஷ்யோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த போய்ட்டு வர மாரிதா அது கொஞ்சோ எனக்கு புடிக்கு, உதாரணத்துக்கு ரேஷ் சைக்கிள் டிராவல் பண்ண புடிக்கு சைக்கிள் போறது புடிக்கு சோ அந்த மாரி சின்ன சின்ன ஸ்பாட்டுக்கு அந்தமாரி வந்து டிராவல் பண்ணுவோ எப்பயாச்சு போயிட்டு வருவோ அந்தமாரி சைக்கிள்லயே போயிட்டு சைக்கிள்லயே வரது புடிக்கு இத தவர்ந்து இந்த ட்ரக்கிங்க்காக இந்த மலைகள்லா ஏறுவாங்க இல்லையா ஆ அந்த மாரி அ ஆ அந்த மாரி அந்த மலைகள் மீன்ஸ் எப்டின்னா இந்த அ இப்ப வந்து மேக்சிமம் எப்டின்னா அந்த கோவில்கள்லா பாத்தினா மலைகள்லதா நெறையா இரு கோயில்கள் இருக்கு நெறைய அப்ப அந்த மாரி வந்து அப்படி பயன்படுகிறது கோயிலுக்கு போறோன்ற மாரி அது போய்ட்டு அப்ப என்னனா நண்பர்கள் ஒரு நாலைந்து பேர் இருப்பாங்க அவங்க கூட அது வந்து நம்ம போகும்போது ஆ எப் எப்பயு வந்து நம்ம ஃபோன்ல என்ன பேசுவோ அதிகமா ஒரு அஞ்சு நிமிஷ பத்து நிமிஷ பேசுவோ அப்டி என்னனா அந்த அளவுக்கு நம்ம ஒரு பேசறதுக்கு ஒரு விஷய இருக்காது ஆனா இப்ப ட்ரக்கிங்ளா பாத்தினா ஒரு நான்கு ஐந்து மண் நேர போற மேரி இருக்கு அப் ப என்னா பண்ணா நம்ம காலேஜ் ஃப்ரெண்ஸ் ஆமா களைப்பு தெரியாது ஆமா ஒரு வருஷ ரெண்டு வருஷ நடந்த எல்லா கதைகளு பேசுவோ அதுக்கப்புற அவன பத்தி பேசது இவன பத்தி பேசறது இப் நம்ம காலேஜலா படிக்கும்போது ஒன்னா இருக்கும்போது நெறைய விஷய பேசிருப்போ அது காலேஜ் முடிஞ்ச பிறகு அந்த அளவுக்கு நம்ம பேச்சு பேசு பேச மாட்டோ வேற வேற விஷயத்தில வந்து பிஸியா இருப்போ மறுபடியு அந்த நினைவுகள்லா வந்து காலேஜ பத்தி ஒவ்வொருத்தவங்கள பத்தியு நாம மறுபடியு எப்டி சொல்றதே மூடி வெச்ச புக்கு மறுபடியும் ஓப்பன் பண்ணுற மாரி அது வந்து ஒரு நல்ல அனுபவம் மோ நமக் குடுக்கும் திருப்பி அந்த கால கல்லூரி நினைவுகள கொண்டு வர்றது அது அதனாலயே வந்து அது எனக் புடிக்க தனியா அ போறத விட இந்த மாரி நண்பர்களோட சேர்ந்து போற விஷயம் உங்குளுக்கு ரொம்ப பிடிக்கும் சே நீங்க எந்த மாரி எந்தாவது ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா அத பத்தி உங்குளுடைய
தா முடிய போதுன்னு நெனைக்கிறே செகண்ட் பத்து நிம்ஷய் கெண் முடி பத்து மிஷம் முடிய போது அ திரும்பியும் நீங் கால் பண்றீங்களா
ஆ ஆ பண்றேன் இப்போ இது பத்தி ஒ பத் சொல்லிடுங்க
இது நா நா ட்ரக்கிங்ல்லாம் கொஞ்சம் கம்மிதா என்னோட காலேஜ் முடிஞ்ச ஒடயே நா வந்து வீட்ட விட்டு வந்ட்டே நானு வந்து அப்பயே வேலைக்கு சேர்ந்து நானு ட்ரவல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நானு நா உன்னோட இ இனி இருவது த்ரெண்டு இருவத்தி மூணு வயசு முடிஞ்ச வந்தவனேயே நா டெல்லி போயிட்டோ நாங்க மொழியே தெரியாம மொதல் டெல்லி தா எனக்கு ஃபர்ஸ்ட்டே நா டெல்லியில தா என்னோட த என்னோட கரியரே ஆரம்பிச்சேன் நானு ஆனா நீங்க சொல்றதுதா ஆனா நான் வேற ஸ் டேட்டுல பண்ணிட்ருந்தே வேற ஸ்டேட்ல நா டூரா போ மாட்டே என்ன சொல்ல போனா நா சிம்லாவல்லாம் போயிருக்கே ஆ சிம்லா சுத்தி பாத்தங்கன்னா சுத்தி பாத்த ஜம்மு காஷ்மீர்லாம் போயிருக்கே ஜம்மு காமீஷ் சுத்தி பாத்தே சுத்தி பாத்தது கெடையாது அஹ் வைஷ்ணவி தேவி தெரியுமா வைஷ்ணவி தேவி அது வரைக்கு நா போயிருக்கே க்கே நானு அ அது வரைக்கு நா போயிருக்கே மேல போனதுல்ல நானு எப்புடினா ஒரு டூரிஸ்க்கு டூரிஸ்ட் கைடா என்னால இருக்க முடியு எல்லா எடத்துக்கு தெரியு சீப்பா கூட்டிட்டு போ தெரியும் சீப்பா எங்க ஹோட்டல்ஸ் தங்கறது சாப்பாடு எல்லாமே தெரியு பட் ஆனா நா ஒரு டூரிஸ்ட்டனா டூரிஸ்ட் கெடையாது நல்லா ஹிந்தி பேசுவ ஓரளவுக்கு ஹிந்தி பேசுவ நல்லா இது பண்ணுவே எப்புடினா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்புடி நம்ம ஜாலியா போறோம் எப்புடி போறோ அந்த நம்ம வெளி வெளி செட் போனா நமக் கொஞ்சோ ஒரு பதற்றோ பயோ இருக்கு பாத்தீங்களா லாங்குவேஜ்னால அது எனக்கு கெடையாது இந்தியாவுல எந்த மூளைக்கு வேணாலு எந்த என்னால் வந்து தனியா ஒரு பேக்க மாட்டிட்டு போனா எங்க வேணாலு போ எந்த ட்ரெயின் பஸ்ஸுல ஃப்ளைட் எது ஏறி போனாலு போயிட்டு வருவே எனக்கு எந்த பையு கெடையாது அந்த அளவுக்கு வ சுத்திட்டே எ மினிமம் டுவென்டி இயர்ஸ்
அ ஓகே ஓகே ஓகே உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நேரோ முடியரத்துக்குள்ள இதோட நம்ம கட் பண் பண்ணிக்கலா ம் ம் ம்